ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுமா நா பேசறது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குதுங்க சார் ஆ நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க ஆ அப்ற சாப்ட்டாச்சா
சாப்ட்டம்மா நீங்க சாப்ட்டீங்களா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க வேலைக்கு போய்ட்டாங்க ஆமா ம் நீங்க உங்க வீட்ல சார்
எல்லாரு சௌக்கியமா இக்குறாங்க
ஆ ஆ சரி சரி
இன்னைக்கு எப்டிமா போச்சு இன்னிக் நாலு எப்டி போது
இன்னைக்கி நாளா நல்லாதா சார் போயிட்டு இருக்கு இப்ப கோயிலுக்கு தா கொஞ்ச நேர கழிச்சி போணு ஆ ம் சாமி கும்டுட்டு அதுக்கப்புறம் போனு சார் நீ உங்களுக்கு நல்லா போகுதுங்ளா
இன்னைக்கி நல்லாவே போச்சுமா இன்னைக்கி காலைல ஏஞ்சதுல இருந்து நல்லாவே போயிட்டு தா இருக்குது அது இன்னிக்கி ஃப்ரைடே வேற யா
ஆமா
ஆபீஸ்ல இன்னைக்கி கே கே அவுங் ஆ வைல எல்லா முடிஞ்சி போச்சு வேலைய சீக்கிரமா முடிஞ்சு போச்சு ஆபீஸ்ல கால்ல வந்தா பத் து மணிக்கெல்லா முடிஞ்சி போச்சி இதுக்கப்றோ ஃப்ரீ தா நானு சைனு ஃப்ரைடே தா எனக் கொஞ்சோ வேல இருக் கம்மியா இருக்கலா மத்தபடி கால்ல எயிச்சதுமே எப்பேயும் போல கால்ல ஏச்சே குளிச்சே அதுகப்பறோ வாக்கிங் போயிட்டு வந்தே வாக்கிங் போயிட்டு வந்து ஆபீஸ்க்கு வந்துட்டே ஆபீஸ்கு வந்ததுகப்புறோ ஒரு பத்து பேஷண்ட்டு வந்துந்தாங்க அவுங்கள வந்து வண்டி வர வெச்சி ஏத் தி எ எங் ஹாஸ்பிடலுக்கு அம்சாச்சி அம்ச்சிட்டு அதுகப் அப்றோ என்னோட வேல முஞ்சிச்சி அதுகப்றோ நா எப்பயும் போல இன்னிக்கி ஒக்காந்து நாம் படிக்கலான்ட்டுதா ஒக்கான்டிருக்கே இன்னிக்கி இப்ப எப்பயும் போல எதாது எக்ஸாமுக்கு படிக்கலாமா இல்ல ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தா அத முடிக்கலாமான் பாத்த அதுக்தா உங்களுக் கால் பண்ணி பேசுவோன் பேசறே வேர ஒன்னு கெடையாது அப்றோ நீங்க உன்ன ரோட்டின் வொர்க் எப்டி போவோ
என்னோடதா சார் காலைல எழுந்த ஒன்னே அதா ச அ இத சமைக்கிறது ஸ்டார்ட் பண்ணுவே இப்போ அதுக்கப்றோ எல்லாத்தையு ஃபினிஷ் பண்ட்டு இது ப இப்போ பேக் பண்ணணோ பசங்களுக்கு பேக் பண்ணி வெஸ்டு அவுங்கள எழுப்பிட்டு அதுக்கப்றோ அவுங்ள குளிக்க வெச்சி அ ஹஸ்பண்ட் குளிக்க வெப்பாங்க மத்ததெல்லா யூனிஃபாமு அந்தா எடுத்து வெக்கறதெல்லா ரெடி பண்ணிட்டு ஆ எயிட்ஸ் ஃபிப்டினுக்லா வந்துரு சா ஆட்டோ அதுக் அதுக்கு முன்னாடியே கூட்டிட்டு போயிட்ணோ அதுக்கப்றோ அவுங்க எழுஞ்சி இருக்கறதுதா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்றோ எழுச்சிஞ்டாங்னா அப்றோ சாப்பட்றதா ரொம்ப இப்ப இப்பல்லா வர வர சின்ன பொண்ணு சாப்பட்றதே இல்ல டக்கு டக்குனு கெலம்பறதால அர இட்லி ஒரு இட்லி அது மார்தா சாப் ட்டு போறா அதா நா ஸ்நாக்சுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்சு ரெண்டு டைப் வெச்சிருவே அதுக்கப்பறோ இது பத் பச்சப்பயிரு இன்னிக்கி மொள கட்னது வெச்சிருக்கே எப்டியாது சாப்டுட்டு வர்ணோன்னு சொல்லி மிஸ்கிட்டியு சொல்லியிருக்கே நானு அவுங்ளு பாத்துக்கிறேன் சொல்லி இருக்காங்க ஒரு முட்ட வெச்சிருக்கே ஆ அது அதா அதா சார் அவுங்களுக்கு ரெடி பண்ணி குத்துட்டு நாங்க வந்து அ நா அப்றோ நா குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு இப்ப சாமிக்கு ரெடி பண்ணிட்டிருக்கே சார் எல்லாமே செய்றத்துக்காக ம் ம்
என்ஜாய் அப்டிதாமா என்னோட வேலையு அப்டிதா எங்களுக்கு வேல அப்டி இல்லமா ஏன்னா எங்க வீட்ல எல்லாரோ எங்க அம்மா பாத்துப்பாங்க வீட்ல எங்க அம்மா படைக்கிற வேல்லா அவுங்க பாத்துப் வெப்பாங்க எங்க அம்மா கால்லயெந்து சமைச்சாங்க சாம்பாரோ கர்ணகெழங்கோ செஞ்சாங்க அதுக்கப்றோ ச அது காலால அதையே சாப்பிட்டு மதியம் எடுத்துட்டு வந்டே முடிஞ்சி போச்சா அதுக்கப் அப்றோ ஃப்ரெண்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இதுக்கு அப்றோ எதா ஃப்ரெண்ட்ஸ் வரு ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவுங்க பா வந்து பாத்துட்டு பொட்டி கடைக்கு போலா அப்டி இப்டினு கூப்டுவாங்க அப்டியே போய்டுமா இன்னா இந்த வேல்ல பிரெஷர் இருக்காது இங்க வேல நம்ம ஃப்ரீ டைம்ல பாக்குற மார்தா இருக்கோ மத்தபடி எதுவோ கெடையாது ஆனா பிரஷர் எப்போ வரோன்னா நம்ம ஏதா ஒரு கேசுக்கு போயிட்டு அங்க பிரச்சனை ஆயி இது பேஷண்ட்ட அனுப்றோம்ல அது பேசன்ட் எதா போயி இதா ஆயிச்சினா அப்பதா ஃப்ரெஷர் ஆவு வேற ஒன்னு கடையாது அது வரிக்கு எந்த பிரச்சனையு இல்லாம போவோ ஸ்முத்தா போயிடு காலைல எப்பியும்போ ஆமா இப்ப கேம்ப் ஆர்கனைஸ் பண்றோம்னா கேம்ப்பு மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுவோ ஒரு ஏரியா வுட்டு ஏரியா போயிட்டு அப்போ பேஷ ஷன்டு வர்லனா நம்பல கேப்பாங்க ஏ இத்தினி கேசு வ கூட்டு வந்து இந்த ஏரியால வந்து நீங்கதா பண்ண சொன்னீங்க இந்த ஏரியால சொன்னது ஏ இப்டி கேஸ் வரல ஏ ன்ன ஆச்சின் கேப்பாங்க அந்த மேரி பிரச்சன வரோ அதுக்கப் ஆ அவுங்க ஏதாவது போனவுங்களுக்கு அங்க சேடிஸ்பேக்ஷனா பாக்க மாட்டாங்க பாக்க ஒழுங்கா பாக்கல சேடிஸ்பேக்ஷன் இருக்காதுன்வாங்க அப்ப அந்த மாரி கா அந்த மேரி நேரத்துல இன்னா பண்றதுன் தெரியாத இருக்கு இது மேரி சில விஷ்யங்கள் போவு ஆ பா அத நாங்க பேசி இது மேரி இந்த பேஷன்ட் வந்துருக்காங்க நீங்க கொஞ்சொ நல்லா பாருங்க அப்பதா நாள பின்ன அவுங்க வருவாங்க இல்னா வரமாட்டாங்க அப்டி சொல்லுவோ அதுக்கப்றொ அவுங்ளுக்கு என்ன பி பி ஷூகர் அது சக்கர நோய் சக்கர வியாதி இருக்குதா ஆ அதுக்கப்றொ பிளட் பிரெஷர் ரத்த கொதிப்பு இருக்குதா அதுக்கப்றொ மத்த எதாவது பிரச்சன இருக்குதா அதெல்லா நாங்க செக் பண்ணுவோ செக் பண்ணதுக்கப்றொ பிப் பி இருக்கு நா அஞ்சாப்பேத்து நார்மலா எல்லாருக்குமே சுகர் லெவல் அதிகமா இருக்கலா கம்மியா இருக்கலா லோ ஷூகர் கூட இருக்லா அந்த மாரி கால அந்த மேரில்லா இருக்க நேரத்துல ன்னா பண்ணுவோனா அவங்களுக்கு அந்த மேரி கவுன்சிலிங் குடு அத குடுத்து இந்த மாரி நீங்க ஆ டயபெடிக் எடுத்து டேப்லெட் போட்றீங்களா இல்ல உங்க ஏரியாவுல இருக்கற ஊரக ச நகர்ப்புற ம மருத்துவமனை எங்க இருக்குது கிராம மருத்துவமனை எங்கனா இருக்குதான் கேப்போ நீங்க அங்க போய் பாருங்க மத்தபடி வேற எதாவது ப்ரச்சன ஹாட் டிசீஸ் கார்டாலி பிரச்சன எதாவ இருக்குதா கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்ச கொழுப்பு சத்து போன்ற பிரச்சன இருக்குதா இதெல்லா செக் பண்ணி பாப்போ அதுக்கப்றொ ஃபிசியோ வேன்னா ஃபிசியோ இப்ப கால் வலிக்குது மூட்டுவலிக்குது ஃபிசியோதரி ஹெல்ப் பண்ணுவோ இல்லனா எக்ஸ் ரே எடுத்து பாப்போ அப்டியு எதாவது அப் ப்ரச்சனன்னா அப்ப ஸ் ஏதாவது ஜவ்வுல கிவ்வுல எதாவ இருக்குதா என்ன பாத்து ஸ்கேன் பண்ணுவோ அ இதெல்லா நாங்க பண்ணுவோ இதேமாரெட்டன்னா இந்த ஒர்க் எல்லா போயிட்டு அப்றொ மதியத்துக்கு மேல லன்ச் நாங்களே ப்ரொவைட் பண்றோ வர பேஷண்ட்டுக்கு பூரா இப்ப என்ன ஒரு மணிக்கி மேல ன்னா லஞ்ச் இருக்குதோ அத நாங் குடுத்துருவோ
ஓ அங்கியே ஆ ஹாஸ்பிட்டல்லயே குடுத்துருவாங்க ம்
ஆமா அதுக்கப்றொ மறுபடியு வேற ஏதாது டிபாட்மெண்ட் இப்ப ஸ்கின்னுக்கு பாக்குற பேரு இருக்கோ எனக்கு வேற ஏதா பாக்க போற மேம் பர்டிகுலர் வேற ஏதாவ நோய்க்கி பாக்க வேண்டியது இருக்குன் சொன்னங்கனா ஒடனே அவங்கள அத பா பாக் ரெஃப்ரென்ஸ் பண்ணுவோ அவ்ங்க பாருங்க அங்க போய்ப் பாருங்க அவங்களையு பாருங்க இப்ப மல்டிபிள் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க அதுல அனுப்ச்சு விட்ருவாங்க மோஸ்ட்லி மல்டிபிள் கம்ப்ளைண்ட் தா நறைய வருமே ஒரே கம்ப்ளைன்ட் இருக்காது இப்ப உடனே என்ன பண்ணுவாங்க அங்க கட்டிக்குது இங்க கட்டி இருக்குது இந்த பிரச்சன வந்து ரொம்ப நாளா இருக்குது இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்றுவாங்க இது மாரி பிரச்சனை வரும்போது என்ன பன்வாங்க வேற இப்ப கிட்னில ஸ்டோன் இருக்குன்றுவாங்க அது மாரி பிரச்சனை இருக்கவங்க நா என்ன பண்ணுவ கிட்னி கல் இருக்குன்னொன்ன ஒட்னே நாங்க நீயூரால் டாக்டர் அனுச்சுருவோ நீயூராவோ ரெஃபர் பண்ணுவோ நீ அப்புற நரம்பு டாக்டர் சமந்தப்பட்டவங் நரம்பு சம்பம் பா நெப்ராலஜி டாக்டர் நெப்ராலஜி பாப்போ இது மாரி நறைய விஷியங்கல நாங்க செக் பண்ணிட்டு அவு வீட்டுக்கு போற வரைக்கு நா மணி நால்ட்ர மணிவரைக்கு அவங்களுக்கு ன்னான்ன பாக்க முடியுமோ எல்லாத்தயு பாத்ருவோ அதுக்கப்றொ எங்க ஹாஸ் அப்பட்லக்கிற சில ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லுவோ இந்த ஸ்கீம்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட் பாக்குறோ இது மூலமா பாத்தா உங்களுக்கு ஃபிரீயா காசு ஃபிரீயா பாப்பாங்க ஓரளவுக்கு காசு கேட்பாங்க ஆனா ஒங்களுக்கு டேப்லெட் காசு குடுத்தா வாங்குற மாரி இருக்குன்னு சொல்லிடுவோ
அதா மத்தபடி டாக்டர் ஃபீஸ்ல்லா ஃப்ரீயா பாப்பாங்க ஓபி ஓபி மாதிரி
ஆமா ஓ பி மாதிரி பாத்துருவாங்க அதுக்கப்புற உங்கள அட்மிஷன் பண்ணி இனிமேல் என்ன அடமிஷன் பண்ணி வேணா பாத்துக்லா அது ஃப்ரீயாதா பாப்பாங்க அட்மிஷனு அட்மிட் பண்ணி பெட்ல சேத்துட்டு அவுங்களுக்கு சுகர் பிபி அதெல்லா மொத் த அதெல்லா ப்ராப்பரா செக் பண்ணுவாங்க ஒரு பிரச்சன இருக்காது எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணுவோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புற அதுக்கப்புற சர்ஜரி பண்ற‌மாரி இருந்தா சர்ஜரி பண்ற மாரி இருக்குது அப்புற சி டி ஸ்கேன் எடுப்போ உடனே சர்ஜரி பண்ற அளவுக்கு போ மாட்டோ சிடி ஸ்கேன் எடுப்போ மறுபடி எம் ஆர் எடுப்போ எவ்ளோ டெக் டெக்னாலஜி என்னன்ன இதுல வந்து அவுங்கள கன்க்ளுட் பண்ண
ல்ல எல்லாமே காசா இல்ல எப்டி சார்
மத்த இடத்துல ஆயிர ரூவா வாங்கறனா நாங்க முன்னூத்தம்பது ரூவா வாங்குவோ
கம்மியா ஆமா ம்
காசு அது மொத்தமா எல்லாத்தையு ஃப்ரீ பண்ண முடியாது டிஸ்கவுண்ட் ஒரு அறுவது பர்சன்டேஜி எழுவது பர்சன்டேஜ் டிஸ் கல் பண்ணுவோ அவ்ளோதா
சேர் சேர் சே
அது பண்ணிட்டுதா மத்தபடி எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவோ ரெஃபர் பண்ணிட்டு என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்டின்னு யோசிப்போ இதுல வேற என்னா ஃபுட்டுல டயட் பண்ண முடியுமா இப்ப சுகர் இருக்குன்னா ஃபுட் டயட் என்ன பண்லா சுகர் அப்பறோ உணவு முறையில என்னத்தப்பம ம பழக்க வழக்கலா எப்டி மாத்தலா பாப்போ அதுக்கப்பற இப்ப பி பி சுக சுகர் பி பி வந்துச்சுன்னா ரத்த கொதிப்பு வரைக்கு இவுங்க என்ன பண்றாங்க ஏ இவுங்க டென்ஷ ஆவுறாங்க ஃபேம்லி என்ன பிரச்சனன்னு கேப்போ அப்டி பேசி விசாரிப்போ இது மாரி விசாரக்கால் இருந்துன ஸ்கூல் பசங்கள வேலைக்கு அனுப்பனு ஸ்கூலுக்கு அனுப்பனு அவர வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பணு அப்டின்னு சொல்லுவாங்க சில பேரு கால்ல எழ்ந்தோன்னே இல்லப்பா எனக்கு கால ஏந்து எனக்கு வேல செய்றதே டென்ஷனாதுப்பா என்ன செய்துனே தெரியாம டென்ஷன் ஆவுதுப்பான்ருவாங்க அது மாரி சில பேஷன்ட்டு வருவாங்க அப்ப நாங்க என்ன சொல்லுவோன்னா சரிம்மா உங்களுக்கு கால்ல எல்லாருக்கு அப்டி இருக்கிற காமனான ப்ராப்ளந்தா இது ஒரு பத்து நிமிஷ அப்டி ஒக்காந்து பொறுமையா ஒக்காந்து யோச்சுட்டு நீங்க என்ன சமைக்க போறீங்க என்ன பண்ண போறீங்கன் யோசிச்சு செய்ங்கம்மான் சொல்லுவோ இதுதா சிம்பிள் வேதமா இதுக்கு நீ டென்ஷனாவுற மாரி தா இருக்கு கால்ல எஞ்ச்சா எல்லாருக்குமே வர ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லா வர பிரச்சனைதா இது கால்ல ஏஞ்ச்சி காய் என்னக்காய் டெய்லியு ஒரே சாம்பார் ரசோ ஸ்கூல் பசங்க அனுப்புனுனா அவுங்களுக்கு அவுங்களுக்கு வந்து புடிச்ச மாரி செய்யனு இல்லனா அவுங்க சாப்ட மாட்டாங்க அவுங்களுக்கு அவுங்களுக்கு பர்டிக்குல அவுங்களுக்கு தவுந்தாமாரி சமைக்கினு இப்ப ஆபிஸ் போற ஹஸ்பன்டா இருந்தா அவுங்களுக்கு தகுந்த மாரி சமைக்கணு அப்பறோ மாத்தி மாத்தி சமைக்கிறதுல எனக்கு வெச்சர் ஆவுதுப்பா அதுக்கப்றோ மாமியார் இருந்தாங்கனா அவுங்களுக்கு ஒரு மாரி சமைக்கணு அவுங்களுக்கு அவுங்க ஒரு மாரி கேப்பாங்க அவுங்களுக்கு ஒரு மாரி சமைக்கணு இப்டியேதான்பா போது இதுலேதா எங்க டென்ஷன் இதேதா எங்களுக்கு டென்ஷன் ஆதுன்னு சொல்லுவாங்க சில பேரு அப்போ நாங்க என்னா பண்ணுவோனா இது எல்லோருக்கு இருக்கிற கா பிரச்சனதா ஒக்காந்து பொறிமியா நீங்க வந்து பிரி பிளான் பண்ணிடுங்கமா இத பண்ண போறனா இப்போ பாப்பாக்கு டொமொட்டோ ரைஸ் பண்ண தக்காளி சாதோ பண்ண போறீங்கனா தக்காளி சாதோ அரு சாப்புட்றாரானு கேட்டுன்னு பண்ணுங்க இல்ல அவரு சாப்ட மாட்ட சொல்ட்டாங்கன்னா பாப் அதுக்கப்பற என்ன பிளானுன் பிளான் பண்ணுங்க இப்ப காலைல பசங்க டிஃபன் செய்யணுன்னா டிஃபனு அது மாரி மாத்தி மாத்தி சொல்லுவோ அ அது மாரி சில விஷயங்கள் சொல்லுவா நைட்ல டயட் எடுத்துக்கன்னு சொல்லுவ இது மாரி அப்டியே சொல்லி சொல்லி அதுக்கப்ற யோகா பண்ணுங்கம்மா வீட்ல இருக்கும் போது ஃப்ரீ டைம் என்னனா பண்வீங்க ஃப்ரீயா டைம் என்ன என்ன பண்ணுவீங்க ஃப்ரீயா இருக்கும் போது உக்காந்து உங்க குடும்ப எந்த குடும்ப சு சூழல்நிலை எப்டி இக்குத்துன்னு பாத்து அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணுங்க ஏனா பொருளார நெரிக் கடினாலே உங்களுக்கு சுகர் பி பி எல்லாமே வருது டென்ஷன் டிஸ்ப்ரஷனு ஆமா ஏனா ஒருத்த வருமானத்த வச்சு நம்ம எல்லாத்தயு பாக்ற வேண்டிய வருமானமா இருந்தா அது எல்லாருக்மே இருக்கிற பிர பிரச்சனதா அதனால நீங்க அதுல வந்து இருக்குந்தா இப்ப பசங்க ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஒரு ஸ்கூல் அவுங்ளா அவுங்க வேல செய்ற வரைக்கு நம்ம வேலய அவுங்க அவுங்களதா நம்ம பாத்து வேண்டிதா இருக்கு அதுக்கப்பற நம்ம ஃபேமிலி ஆஆ வே சைல ஒரு இன்கம்மோ பார்டைம் ஒரு இன்கம்மோ பண்லான்னு சொல்லுவோ அப்பல்லா அட்வைஸ் குடுப்ப அட்வைஸ் குடுத்துட்டு ஓரளவுக் கு தேறி வருவாங்கனு நம்புறோ நம்புவோ கண்டிப்பா வருவாங்க வருவாங்க அத அப்பற ம மறுபடியு நீங்க வாங்க மறுபடியு எப்டி இது பாத்ததுல்லாப் பண்ணி பாத்துட்டு வாங்கன்னு சொல்லுவோ
அதா ஏரியா ஏரியாவா போயிட்டு வருவாங்ளா அந்த ஏரியால இருக்காங்க
நம்ம இந்த ஏரியா இன்னைக்கி வரேன்னா இப்ப எங்களுக்கு ஒரு அஞ்சு கிராம இருக்குமா அஞ்சு கிராமோ தத்து எடுத்துருவோ நாங்க அந்த அஞ்சு கிராமத்துலயூ அந்த அஞ்சு கிராமத்தலயு நாங்க எல்லாத்தயு பாக்கணு ஏதாவ ஒரு பிரச்சன எங்கள்கிட்ட வருவாங்க ஏல்லா அது ஜ்றா இருந்தா கவர்மெண்டு போயிடுவாங்க மைனர் ப்ராப்ளம்மா இருந்தா நாங்க பாத்துருவோ மேஜர் வரும்போது நாங்ளே சொல்லிடுவோ நீங்க அங்க போயிடுங்க அப்டின்னு சொல்லிடுவோ இந்த மாரி காலகட்டங்கள்ல நாங்க அதெல்லா பாத்துட்டு இது ரேஃபர் பண்ணி அம்ச்சு வு ட்டுட்டு இது பண்ணோ மோஸ்ட்லி மைனர் தா வரு ஒரு என்கிட்ட மேஜர் வர மாட்டங் மேஜர் நாங்களே எடுக்க மாட்டோ மோஷ்ட்லி
அதா டரெக்டா அவுங்க பாத்துப்பாங்க அங்க
ஆமா டரெக்டா பாத்துருவாங்க அதுக்கப்பற கவர்மெண்ட்ல என்னன்னா னா நலவாழ்வு திட்டங்கள்ல தா போறாங்க பண்றாங்கல்லா அனைத்துமே நாங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோல்ல கிராமத்துலயு போயிட்டு உங்களுக்கு நோய்ற்ற இப்ப போலியோ சொட்டு மருந்து போடுறாங்கனா அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோ
ம் ம்
அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோ ஹெல்ப் பண்ணாம இருக்க மாட்டோ போலியோ சொட்டு மருந்து போட்றத பத்தி சொல்வோ சில பேர் போலியோ சொட்டு மருந்து போட்லனா அவுங்க கூட்னு போய்ட்டு நாங்களே கூட்டு போய்ட்டு இதுமாரி சொல்லுவோ கங்கா மரத்துல இத்தன பேர்
ம் யா கொழந்தைங்களுக்கு சொல்றீங்ளா இல்ல பெரிய பெரியவங்ளா
போலியோ சொட்டு மருந்து கொழந்தைக்தாமா போடுவாங்க அஞ்சு வயசு கொழந்த வரைக்கு போடாமா யார் யாரல உட்டுட்டாங் இப்பல்லா ஊருக்கு போயிருப் ப்பாங்க அன்னைக்கு வந்திருப்பாங்க அது மாரி எங்கன்னா வேலையில மறந்ருப்பாங்க
ம் ம் ம்
சில பேருக்கு போலியோ சொட்டு மருந்து போட்றதே தெரியா இருந்துருக்கலா கூடா இருந்டுக்கலா அதுமாறிலா சில பேர் இருக்காங்க கேட்டா ங்க நாங்க போலீயோ சொட்டு மருந்து போட்டது எங்ளுக்கே தெர்லீங்க எங்க போச்சாங்கனே தெரியலங்க அப்டின்னு சொல்லுவாங்க அப்போ அது மாரி பேசன்ட் நாங்க ஃபோன் பண்ணி உங்க இந்த எத்துக்கு போங்க இல்லனா அந்த எட்த்துக்கு போனா அவங்க மறுபடி ஏரியல் சிஸ்டர் வருவங்க அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்கள எட்த்து வந்து வீட்ல போட்டுட்டு போவாகன்னு சொல்லுவோ ஏரியா நர்சு வருவாங்க இல்லையா அதாவது செவிலியர் வீட்ல வந்து ப் பா வாரோ வாரோ வந்து செவிலியர் ஃபாலோ பண்ணுவாங்க கொழந்தையோட வளர்ச்சி எப்டி இருக்குது அவுங்க எப்டிக்கு தாய் சாப்பர்றாங்க அவுங்ளுக்கு இம்யூனிட்டி எப்டி இருக்குது அதெல்லா செக் பண்ணுவாங்க அதுக்காக சொல்வோ அதுக்கப்பறம் பால்வாடில அங்கன்வாடி மூலிமா நாங்க சொல்லிடுவோ அங்கன்வாடிலயு போய் சொல்லுவோ அங்கன்வாடி மூலிமா இந்த ஏரியால பத்து கொழந்தைங்களுக்கு நீங்க போலியோ சொட்டு போட மறந்துட்டாங்க அப்ப அவுங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கன்வா டீச்சர் என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து ஏரியா சிஸ்டர் நாங்க சொல்றோ அவுங்களு சொல்வாங்க அவுங்களு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்ப அந்த அந்த பத்து கொழந்தைக்கு மட் டு நீங்க வர வச்சிருங்க நாங்க நேரா அங்கன்வாடிக்கே எட்த்துனு வந்து போட்டர்றோ சொல்வாங்க அங்கன்வாடிக்கே போலியோ மருந்து எட்த்து வந்து நாங்க இங்க டீம்ம கூப்ட்டு வந்து போட்டர்றோன் சொல்வாங்க இது மாதிரிலா ஃபாலோ பண்ணுவோ இதே மாரி எல்லா விஷயங்களு ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நாங்க எல்லாத்தயுமே டீ டீட்டைல் ரிப்போர்ட் வாங்குவோ டீட்டைலா ஃபாலோ பண்ணி எல்லாத்தையு எவலிஸ் பண்ணுவோ இதமா எங்க ரொட் டு இது இதமா எங்க ரொட்டீன் ஒர்க் இதே மாரி போவோ அதே மாரி அதுக் ப்பற வேற எதா ஸ்கீ பசங்களுக்கு கொழந்தைகளுக் வேற இப்ப தடுப்பூசி போட்றத பத்தி வரு மூன் மாசோ ஒரு வா ட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா ஊசி பத்தி சொல்லுவோ இந்த இன்ஜெக்ஷன் இந்த ஊசி போறதுனால இந்த கொழந்தைக்கு இது பிரச்சன வராதுமா